ஆ சாப்ட்டீங்களா என்ன பண்ட்ருக்கீங்க? ஹலோ கேக்குதா கேக்குதா ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ சொல்லுங்க ஆ சொல்லுங்க
ஹலோ
ஹலோ சொல்லுங்க ஆ கேக்குது உங்களுக்கு
ஹலோ பார்கவி கேக்குதுங்களா கேக்குதுங்களா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா ஹலோ ஹலோ மேடம் கேக்குது எனக்கு கே க்குது மேடம் சொல்லுங்க மேடம்
கேக்குதுங்களா
கேக்குதுங் மேடம் சொல்லுங்க மேடம் நீங்க பேசுறது கேக்குது.
எப் என்ன பண்ட்ருக்கீங்க சாப்ட்டீங்ளா?
ஆ இப்பதா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே சாப்ட்டே என்ன
என்ன சாப்ட்டீங்க?
இல்ல உங்களுக்கு டவர் பிரச்சனயா இல்ல என்னோட டவர் பிரச்சனயா
இல்லையே எனக்கு கிளியராதா இருக்குது சிக்னல் எனக்கு சிக்னல் கரெக்டாதா இருக்குது
சிக்னல் கரெக்டா இருக்குதுங்களா செரி செரிங்க ம் அப்புறோ என்ன என்ன ஆ அப்புறோ எப்டி இன்னக்கி ஆஃபீஸ் போச்சு ஓகேங்களா?
ஆ இன்னக்கி ஆஃபீஸ்ல ரொம்ப சூப்பரா போச்சு.
செரி சரி என்ன உங்க மேனேஜர் வச்சு செஞ்சுட்டாருங்களா?
ஆ ஆஃபீஸ்ல யூஸ் வலா நடக்கிறதுதா இன்னக்கி கொஞ்சோ ஓவரா போயிடுச்சு அவ்ளோதா எப்பவு அவரு அப்படிதா பேசுவாங்க இன்னைக்கு கொஞ்சோ ஓவரா பேசிட்டாரு
உ உ சேரி சேரிங்க அப்புறோ லாஸ்ட் வீக் ஊருக்குப்போ வழக்கம் போல தாங்க ஓகே நம்மளுக்கு சீனியர்ஸ்ன்னு இருப்பாங்க ஜூனியர்ஸ்னு இருப்பாங்க எல்லாத்தையு வச்சு ஓட்டுற இல்ல போது போதுனுயாய்டுச்சு உ அப்புறோ லாஸ்ட் வீக் டிராவலிங்லா எப்டி ப்படி போச்சு ஊருக்கு போனப்போ
ஆ டிராவலிங்லா ரொம்ப ரொம்ப சூப் ப்ரா இருந்தது நல்லா சிலு சிலுனு காத்து த விண்டோ சீட்டு நல்லா என்ஜாய் பண்ணே ஊருக்கு போயிட்டு நல்லா சாப்ட்டு வீட்டுல ஸ்ப்ஷலா அம்மா தா நல்லா ஃபுட்ரெடி பண்ணி டாங்க நல்லா போயிருச்சு ஊர்ல இருந்த டேஸ்
ஆம் ஆ சேரி சேரி ஒரே பஸ்ஸுல இல்ல ரெண்டு மூணு பஸ் மாரி போணுங்களா
பஸ் வந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பஸ்ஸு அப்புறோ அங்க இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து இன்னொரு பஸ் ஊக்கு போணு அங்க எறங்கிட்டு அப்புறோ வீட்டுக்கு போறதுக்கு இன்னொரு பஸ்ல போகணு மொத்தோ மூணு பஸ் டிராவல் கொஞ்சோ அதுக்க ஆ மோர் தென் ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகு சம்டைம்ஸ் த சிட்டில டிராஃபிக் அதிகமா இருந்தது அப்டின்னா சிக்ஸ் ஹவர்ஸ் கூட ஆகலா அது டிரைவர் ஓட்டுறத பொறுத்து இருக்குது அவரோடஸ் ஸ்பீடு அந்த உள்ளத பொறுத்திருக்குது கார்ல போனோனா ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் லே போயிட்லா பஸ்னாலதா
ஓ செரி செரி ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல ம் எங்க ஊருக்கு போறோனால அப்பிடி தாங்க சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடு ம் நார்மலா இது போனு நீங்க சொல்ற மாரி கார்ல போற மாரி இருந்தா கூட ஒரு போர்ஹவர்ஸ்ல போலா இல்லல அது சிக்ஸ் அவர்ஸ் ஆய்டு ம்
ஓகே ஓகே டிராவல் பண்றப்போ நா ரொம் டயடா இருக்குங்களே ஊருக்குப் பேய்ட்டு ஒரு நாள் தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கறதுக்கே டைம் ஆயிடுங்களே
ஆமாமா அப்புறோ அதா அததா போறது ஆறு மணி நேரோ த்த வண்டியில போறமாச்சே அப்புறோ எங்க நம்மலா கண்டிப்பா இப்ப ரெஸ்டு எடுத்தா போண்ணு அது மிட் நைட்டு மிட்நைட் அப்பிடிதா போற மாரி இரு டேல போறக்கு நமக்கு சான்ஸ்லா இல்ல ஆபீஸ் ஒர் க்கறா இருக்கு ம் அதலா மிட் நைட்ல போய் சேந்து போறக்குள்ளே போது போது
போது போதுன்னு ஆயிரு அதனாலதா மிட் நைட்ல போயிருவோ மிட்நைட்ல போனனா அந்த டேவே போய்டு ‌ஸ்ட்டு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஸ் ஃபுல்லா வன டேஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே போயிரு அந்த ஒன் டே லீவ் வந்துட்டு தூங்குதுலியே போயிரு அடுத்த இருந்துதா மா என்னோட ரெகுலர் ஆக் டிடிஸ்லா இருக்கு
ஆமா அப்புறோ ரிட்டன் வரதுனால அப்பிடியே தா ம் மினிமம் நம்ம ஆபீஸ்ல லிவ் போட்டு கிளம்புறமார் இருந்தா அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ்ஸாது இருக்கணு
ஆ கண்டிப்பா ஒன் டே லிவ்க்லா நா கண்டிப்பா ஊருக்கு போகவேமாட் டேனா ஒன் டே நா தூங்குறதிலே சரியா போயிரு அப் ப்புறோ எப்பிடி போய் பேரண்ஸ் கூட பேசுறது ஆ கொஞ்சோ டைம் ஸ்பெண்ட் பண்ற இதுவு இருக் காது நா ரெஸ் எடுக்கதுலே டைம் போயிரு சோ நா எப் பவு டூ டேஸ்கா அட்லீஸ்ட் டூ டேஸ் இருந்தா தா ஊருக்கு போவ
கரெட்டு தா கரெட்டு தா ம் இங்கயு அப்புடிதாங்க எத பாப்பா எங்களுக்கு இப்ப எனக்கு ஒரு பாப்பா ஒருத்தருகு தம்பி ஒருத்தர்ருக்காரு ம் அவுங்கள விட்டுட்டு போனா மடி அப்றொ காலேஜு கூப்ட வர்னு ஸ்கூலு விட்றது பாக்கறக்கு ஆள் வேணு சொல்ட்டு வந்துறதா ம்
ஏ அவுங்ளயு கூட்டு போலாமே லீவ் கெடைக்கதுங்ளா பாப்பாக்கு தம்பிக்கு
என்னதுங்க
இல்லெல்ல அவுங்கள விட்டுட்டு போவிங்கன் சொல்றீங்களே அவுங்களயு சேத்து ஊருக்கு கூட்டிட்டு போலாமே அவுங்களு கொஞ்ச என்ஜாய் பண்ணுவாங்களே பாட்டி தாத்தா வீடு அப்டின்னா அதுக்குதா கேட்
ம் அதா அதா போறாங்கபா அதாவுது அது க்குதா அவுங்களுக்கு லீவுட்றப்போ சம்மர் ஹாலிடேஸ்ல போயிர்றது ம் அப்ப போனதா அவுங் கொஞ்ச நாளை இருந்துட்டு வர முடியு மித்த நாள்லா போனா அவுங்களு உரியமா ஓடி வர்னு ஓடி வர்னுன்றதுக்காக ம் பத்தாதுக்கு அப அப்டி போனாதா நம்ம அவுங்க ரிலேஷன்ஸு சித்திய சித்தி பசங்க அப்டின் சொல்லி அவுங்களு லீவுக்கு வருவாங்கல சம்மர் லீவுக்கு ம் அது மாரி போட்றக்கு கரெக்டா இருக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா?
எல்லா நல்லாருக்காங்க நைட்டு என்ன ச டிஃபன் போ செஞ்சாங்க குடுத்தாங்க ஓ செரி செரி இன்னைக்கு இங்க இங்க இங்க இன்னைக்கி எங்க அத்த சப்பாத்திக்கு தா தக்காளி குருமா பாட்டிலா இருக்காங்களா பா பாட்டி
பாட் டிலா நல்லா இரு க்காங்க கரெக்டா இது கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி ஹாஸ்டல்ல கரெக்டா குடுத்துருவாங்க. ஆமா டூ தோசைக்கி மேல கேட்டோ அப்பிடின்னா மேலயு ஆ தோசை எக்ஸ்ட்ரா கேட்டம்னா மேலயு கீழயு பாப்பாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க வேஸ்ட் பண்ணக் கூடாதுன்னு. கண்டிப்பா தோச கேக்குதுன் சொல்லிட்டு அவுங்க பண்ற அட்வைஸ்லயே வந்துட்டு எனக்கு இன்னொரு தோச சாப்படுன்ற மன சே போயிரு ரெண்டே போதுன்னு டயட்ல இருக்கிற மாரி நெனைச்சுக்கிறோன் ட்டு ரெண்டு வாங்கிட்டு பேசாம போய் சாப்ட்டுட்டு கெளம்பிருவோ.
அதா அதா ம் இங்க அத்த சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு வச்சிருந்தாங்க ம் யாருக்கு சப்பாத்தி போடுறது அதிர்ஷ்டோ இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொன்ன ம் ஆமா ஆமா அப்றோ போய் இது இது வந்து மா பிளான மாத்திட்டோ இன்னு கொஞ்ச மாவு போட்டு தேய்ங்க பூரியா சுட்டு போட்றலான்னு சொல் ட்டு பூரியா போட்டு ம்
ஓகே ஓகே
ச்சு
ஓகே சூப்பர் சூப்பர் நீங்க எத்தன பூரி சாப்ட்டீங்க
நா என்ன சின்ன பொண்ணு நாலு பூரி சாப்ட்டேங்க நாலு நாலுனு இங் ப க்கத்து கோயில்ல வேற திருவிழா இது இப்ப இது போயிட்ருக்குதா நாப்பத்தெட்டு நாள் மண்டல பூஜ போயிட்டுருக்குதா ம் அதனால அதுக்கு போயிட்டு வந்தே அதுலயே வ டெய்லியு ஒரு பொங்கல் இல்ல இது தகு த
ஓ அப்ப அங்கயே வந்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்றது அது போக நாலுபூரியா
பிரசாதம் வாங்கி சாப்ட நாங்க போவலீங்க எங்க அத்த இவுங்க போனவங்க வாங் ந்தாங்க தொன்னைல்லதா குடுத்தாங்க இலயில கொடுக்க மாட்டாங்க தட்டு கீழ கொடுக்க மாட்டாங்க ம் ஆ அத வச்சுதா இது பண்ணோ சாப்ட்டோ அது அது அது அதுவே இது இப்போ குழந்தைங்களுக்கு அதுக்கு அது கொஞ்ச சாப்பிட்டு இது கொஞ்சோ சாப்டவு சரியா போயிறுது நைட்டு
ஓகே ஓகே ஓகே
நீ மார்னிங்கே மாவாட்டி வச்சுருக்க நாளைக்கு தா இது பண்ணுறத பாக்கணு உ
ஓ ஓகே நாப்பத் எட்டு நாள் பூஜ எப்ப முடியு அப்ப முடியிற இப்போ அது கொஞ்சோ இன்னுமே சிறப்பா செய்வாங்க தானே ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த ஃபார்ட்டி எயிட்த் டே அப்போ
இப்ப கண்டிப்பா பெருசா பண்றாங்க ஃபாட்டி எயிட் டே ஃபாட்டிஸ் டேஸ் எப்பவுமே ஆளரூவ ஆள் வந்துட்டு இருக்கறாங்க பூஜ குடுக்கரக்கு
ஓகே ஓகே ஓ அப்ப அன்னக்கி பெரிய அன்னதானமா போடுவாங்க இப்போ தொன்னைலயெல்லா
அதா அதா கண்டிப்பா அப்டி பண்ணுவாங்க அது பூஜ வச்சிருக்காங்க சங்கு பூஜ ஸ்பெஷல் அந்த ஃபாட்டி எயிட் நிமிஷ ஏ ஃபஸ்டு விளக்கு பூஜ வைக்கிறேனு சொல்லி தா பேசிட்டு இருந்தாங்க
ஓகே ஓகே
இது வராகிய அம்மன் சாமி வச்சிருக்கனால அத பஞ்சமி அப்ப வச்சுக்கலா விளக்கு பூஜைன்னு சொல்லிட்டு
ஓகே ஓகே
பூஜ வைக்கிறாங்க சங்கு சங்கு நூத்தி எட்டு சங்கு வச்சு பூஜ பண்ணுவாங்க இல்லயா
ஆ ஆமா ஆமா ஆனா நா இப்பதா நீங்க சொல்லி கேள்வி பண்றே சங்கு விளக் க்கு பூஜை நா பாத்திருக்கே நார்மலா சங்கு பூஜ நீங்க சொல்லி எனக்கு புதுசா இருக்குது
அப்டியா சங்க பூஜ என்ன பண்ணுவாங்கன்னா நூத்தி எட்டு விளக்கு இருக்கு நூத்தி எட்டு சங்கு இது ரெண்டு குடுக்குற மாரி அங்கே இல்லல்ல இந்த ஆதின மடம்லாம் இருக்கும் பாத்தீங்களா ஆதின மடம் அங்கயெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லாட்டி பெரிய கோயில்ஸ்ல வச்சிருப்பாங்க அது மாரி வாங்கிட்டு வந்து அதுல நூத்தி எட்டு இதுலயும் தண்ணி ஊத்தி உள்ள சங்குக் குள்ள தண்ணி ஊத்தி பூவெல்லாம் போட் பட்டு பூஜ பண்ணி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சங்கல இருக்கறது தண்ணி கூட இப்ப அபிஷேகத்துக்கு இது சாமி மேல ஊத்தலாம் பூஜ முடிச்சு ம் அதுக்கு தான் சங்கு பூஜை
ஓகே ஓகே செர் நாங்களே எப்போ தெரியல எனக்கு நீங்க சொல்றது புதுசா இருக்கு
ம் ம் இங்க ஆல்ரெடி பண்ணிருக்காங்க இது மாதிரி பாத்துருக்கேன் நானு என்ன அது ஒரு ஒரு தடவை இங்க பண்றப் போ அம்மன் கோயிலில் பண்ணாங்க அம்மன் கோயிலன்றப்போ லேடிஸையும் உள்ள வுட்டுருந்தாங்க கருவரையில அபிஷேகத்துக்கு ஊத்துறுக்கு வுட் டாங்க
ஓகே ஓகே
பிள்ளையார் கோயில்றனால ஐயர்கியிர் வாங்கி ஊத்துவார என்னவோ தெரியல அது மாரிதான் பண்ணுவாங்கனு நெனைக்கிறேன் ம் அபிஷேகம் அந்த சங்க வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒட்டுக்கா வச்சு பூஜை பண்ணிட்டு யாரு பணம் கட்டிருக்காங்களோ அவுங்க வந்து சங்க வாங்கி கொண்டு போய் சாமி கிட்ட குடுத்தோம்னா
ஓகே ஓகே ஓகே ஓகே பாப்பா தம்பிலாம் என்ன படி படிக்கி ஓகே ஓகே
ஆ பாப்பா தான் காலேஜ் செகண்ட் இயரு தம்பி இப்போ தான் எயித்து
ஓகே ஓகே நல்லா படிக்கிறாங்களா
பாத்துக்கறாங்க ஆ பரவாயில்ல பாப்பா இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகல
உம் ஓகேஓகே நீங்களும் ஒர்க் போயட்டு இருக்கிங்களா ஆமா ஒர்க் போயட்டு த இருக்கிங்க ஆல்ரெடி சொன்னிங்க உங்களுக்கு ஒர்க்லைக் பேலன்ஸ் கரெக்ட் இருக்குங்களா ரெண்டு பெரும் ஸ்கூல் காலேஜ் அனுப்பிட்டு வீட்ட பாத்துட்டு கரெக்ட் அ க்குதுங்களா உங்களுக்கு
அதான் வீட்டுல ஆள் இருக்காங்கல்ல அதுனால பிரச்சனை இல்லை வீட்டில் ஆள் இருக்க வரைக்கும் இப்பப்ப நாம் ஒத்தையாக எல்லாம் பண்ற மாதிர இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் நம்ம வாழ கண்டிப்பா வெல்ல பண்ணவே முடியாது அவங்க அப்ப அத்தை இருக்கறனால அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொஞ்ச கொஞ்ச ஹெல்ப் பண்ணவும் அப்புடியே பண்ண முடியுது
ஓகே ஓகே பரவாயில்ல
திருவிழா ஏதாவது வந் வருதா
திருவிழா எல்லாமே முடிஞ்சிருச்சு எங்க ஊர்ல எங்க ஊர் திருவிழா என்ன நடக்கும் ரெண்டு திருவிழாவும் முடிஞ்சிருச்சு இங்க ஒர்க்ல எனக்கு லீவ் குடுக்காது அதனால நான் லாஸ்ட் டூ இயர்ஸா போகவே இல்ல ஊர்ல நடக்கிற திருவிழா இருக்கு அது போக இப் இப்போ எங்க ஊர்ல இன்னொரு ஒரு ஃபேமஸான திருவிழா இருக்குது அது ஒரு திருவிழாக்கு மட் டும் ஒரே நாள் லீவ் போட்டுட்டு திருவிழா மட்டும் பாத்துன்னா ரிட்டர்ன் ஆபிஸ்க்கே வந்துட்டேன் அங்க ரொம்ப நல்லா இருக்கும் திருவிழால நல்லா பெரிய பெரிய ராட்டனம் பலூனு சாப்படுறதுக்கு நெறையலாம் இருக்கும் நம்ம ஃபன் பண்றதுக்கு நிறைய இது இருக்கும் குழந்தைங்களுக்குல இருந்து பெரியவர்களுக்கு வரைக்கும் எல்லாம் ஹன் ஃபிப்டின் டேஸ் பிப்டீன் டேஸ் இருக்கும் உம் நிறைய நேத்தி கடன்து வைப்பாங்க ஆஹ் தீச்சிட்டி எடுக்கிறது சாமிக்கு ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது அது கௌமரியியம்மன் அந்த ச தாமி சோன டேபே நெறையனயா நெறைய நெறைய பேருக்கு வந்துட்டு அங்க போயிட்டு வேணதெல்லா நட நடந்திருக்குது சோ அது பவர்ஃபுல் காஃடு அப்பிடின்னுலா சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு திருவிழா எல்லா ஸ் எடத்துல இருந்து வருவாங்க அந்த ஊர்ல இருந்து மட் ட் இல்லாம சுத்தி எல்லா ஊர்ல இருந்து ம் வேற வேற டிஸ்டரிக்ல இருந்து எல்லா இடத்துலய இருந்துமே அங்க ஒ பாக்க வருவாங்க அது அவ்ளோ ஃபேமஸ்
ஓ சேரி சேரி சேரி ‌ம் அப்பன்னா எவ்ளோ பாத்துக்கு கொரஞ்சது பத்து பத்தனஞ்சி ஊரு அப்பிடி சொல்லுவாங்களே அதுமாரி கணக்கு இருக்கா
அத பதினஞ்சில ரொம்ப கம்மி ஆ அப் அது வந்து கவர்மெண்ட் ட்டு எடுத்து பண்ணுவாங்க
ஓ சேரி சேரி
தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுவாங்க சோ அது ஊர்ல சேர்ந்து பண்ண மாட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்ல பண்ண தனே எல்லாரு இப் ஊர்ல இருக்கவுங்களா வ வந்து ப எல்லாரு சேந்து போய் இ இது பண்ண முடியு பக்கர்க்காது டைம் கெடைக்குல்ல எல்லாரு வேல வேலன்னு சுத்திட்டு இருக்கற் து
ஆ அங்